ஹலோ நானு நெறைய பேர்ட்ட பாத்துட்டே நேத்து நம்ம சொந்தக்கார ஒரு பொண்ணு பேஸ்ச்சு அதா அங்க பெரிம்மா வீட்ல அந்த பொண்ணு அப்டிதா சொல்லுது நம்ம காலேஜ் அந்த காலேஜ்ஜு ஸ்கூல் மாரிதானக்கா இருக் க்கு நீங்க படிக்கும் போது அப்டிதான இருந்துச்சு அப்டிதா இருந்துச்சா அப்டின் கேக்குது என்ட்டா உ உ எல்லாரும் ஒரு மாசம் காலேஜ் இருந்துச்சுன்னா அதை பாதி நாளு ஒரே கல்ச்சரல் புரோகிராம இருக்கணும்னு தா எதிர் பாக்குறாங்க போல இருக்கு
எங்களோட கொஞ்சோ மேபி இந்தா வச்சி வந்து லூஸ்ல விடுவாங்க அதெல்லா பாத்துட்டு தா எங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது
ஓ லூஸ்ல விடுவாங்கன்னா எப்பிடி
ப்ளேஸ்ட் டைமிங் இவ்வளோ இல்ல இப்போ ரித்திக்கால்லா வந்து என்னமோ ஹாஃப் டே தா போயிட்டு வருவே அப்படி ஒரு மணிக்கு வந்துடுவன்னு என்னமோ சொல்லுவா
அது வந்து கவுர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லதா அந்த மாறி பண்ணுவாங்க எல்லா காலேஜ்ல அப்படி கிடையாதே
என் ஜி பி அவ அவ அப்படிதா சொன்னா மேக்சிமம் உங்களுக்கு மூணு வரைக்கு தா காலேஜ் டைமிங்கே
மூணுக்கும் நாலுக்கும் எவ்ளோ டிஃப்ரெண்ட்டு ஒரு மண் நேரம் தா
எங்கள மாறி டிராவல் ரொம்ப தூரோ பண்றவங்களுக்கெல்லா கஷ்டம் இல்ல தியா
டிராவல நா சொல்லலடி டிராவல தவுத்துதா நா பேசுறே டிராவலுங்குறது வந்து டிராவலுங்கிறது தவிர்க்க முடியாதது நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு இந்த கவுவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு வராங்களே அவங்கள யோசிச்சு பாரு நீ இந்த பஸ்ல உக்காந்துட்டு வரதுக்கே டிராவலு
எனக்கு அப்டியே ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே போயிருது ஒண்ணுமே பண்ணாம காலேஜ் போயிட்டு வரே வீட்டு வேலைய பண்றே தூங்கறே இதேதா வந்து இந்த செகண்ட் இயர் ஆரம்பிச்சதுலருந்து இப்படிதா போயிட்டு இருக்கு எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெர்ல எனக்கே பயமா இருக்கு டக்குன்னு என் ஸ்லீவ்ஸ் ல்லா சரி பண்ணிட்டு காலைல உடனே சீக்கிரம் எந்திரிகணு இப்டியே பண்ணிட்டு இருந்தாலு செட்டே ஆகாது நைட் ஒம்போது மணிக்கே தூங்கிட்டு காலைல எந்திரிக்கணு
நீ ஒரு இம்ஷோ இந்த பொண்ண யோசிச்சுப்பாருடி ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்குதாமா அப்ப நீ அதுக்கு என்னடி சொல்லுவ உன்னைய நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத நீ மொதல்ல உன்னோட அந்த ஸ்லீப் ரொட்டீன வந்து மாத்து மொதல்ல அவந்த மாறி பண்ணு
ம் ம்
நீ என்ன பண்ணுன்னா பஸ்ல வரும் போதே படிக்க ஆரம்பி அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ற
அந்த டைம் எனக்கு வந்து அப்படியே சொக்கிட்டு தூக்கம் தா வரும்
ம் அப்ப வீட்ல வந்தா கட கடன்ட்டு வீட்ல வந்து படிக்கிற வேலை ம்
அங்க தூங்கலைல்ல வீட்டுக்கு வந்த உடனே படுத்துருவே அந்த மாறி இருக்கும்
நீ அந்த மாறி பஸ்ல ரெண்டு பஸ்ல எல்லா மாத்திட்டு வரக்கல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாவோன்னு சொல்லிட்டுதா உங்க அப்பா இவ்ளோ வீஸ் கட்டி உனக்கு பஸ்ல அனுப்பறாங்க நீ இதுவு கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்றது அப்ப கவுர்மண்ட் பஸ் எல்லா அந்த கூட்டத்துக்குள்ள ஏறி யறங்கி வர்றவங்கல்லா இன்னு எவ்ளோ கஷ்டப்படுவாங்க அதனால நீ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படு எத்தனயோ பேரு காலேஜி படிக்க முடியாம நல்லா காலேஜி கெடைக்காம இப்ப ஓன் காலேஜிக்கே கெடைக்காம ஒரு சிலரு இருப் பாங்க உனக்கு இந்த மாறி ஒரு காலேஜ் கெடச்சிருக்குன்னு நெனச்சு சந்தோஷப்படு
ம்
என்னைக்குமே இல்லாதத பத்தியே நம்ம யோச்சிக்கிட்டே இருக்க கூடாது நம்மளுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு அத பாத்துட்டு நம்ம அப்டியே அஜஸ் பண்ணி இருக்க வேண்டிய்தா
ம்
எல்லாத்துக்கு நெனச்ச மாரியே வந்து அமயாது ம் ம் எனக்கே அந்த பொண்ணு இன்னக்கி சொல்லவு சாக்காச்சு அப்டி நாலு மணிக்கு எந்திரிக்குதுன்னா எவ்ளோ கஷ்டப்படணு ரெண்டு பஸ்ஸு மாரி எட்டு மணிக்கு க்ளா காலேஜ்ல இருக்காமா
ம்
அதெல்லா யோச்சிப்பாரு ஒரு நிமிஷோ அம்மாவு கெடையாது அப்பாவு கெடையாது து
ம்
அண்ணா மட்டுந் தா அந்த அண்ணாவு வேற ஒரு எடத்துல தங்கி வேல பாக்குறா முடு ஞ்ளவ்க்கு நம்ம மனச வந்து இரும்பா மாத்தணு எல்னா வந்தாலு ஃபேஸ் பண்ற அளவுக்கு இரும்பா மாத்தணு ம் ஒனக்கு நா அட்வைஸ் பண்ணிட்ருக்கே அக்சுவலா நானே அந்த மாரி கெடையாது இன்னொ அ ஆனா இரும்பா மாத்ருக்கு ட்ரை பண்றே நெறைய பேர் மத்தவங்ளுக்கு அட்வைஸ் பண்ணுவோ அதுக்கு மொதல்ல நம் ம அந்த மாரி இருக்க மாட்டோ அதுனால நானு அந்த மாரி இருக்குறக்கு ட்ரை பண்றே ம் ம் அதுனால நீ வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறே அந்த மாரில்லா யோசிக்காத நீ கொஞ்சோ எனர்ஜிட்டேக்காவே இருக்க அப்டிங்கிற மாரியே கொண்டு போ நீயே சமச்சு கொண்டு போற மாரி நெலம வந் த வ வரக்கூடாதுல்ல சொல்ற அந்த மாரி அந்த பொண்ணு அந்த மாரில்லா கொண்டு போகுது ஒனக்கு அந்த மார்ல்லா இல்லன் நெனச்சு சந்தோஷப்படு
ம்
ம் ம் அதுதா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ளுக்கு கீழ இருந்து கஷ்டப்பட்றவுங்கள பாத்தா நம்ம இப்ப இருக்குற நெலமைய வந்து நம்ம கொற சொல்ல மாட்டோ நம்ளுக்கு அந்த அளவுக்கு இல்ல இந்த அளவுக்காவது இருக்கே அப்டின்னு நம்ம யோசிப்போ அப்டின் சொல்லுவாங்க
ம்
ம் அதுனால நீ அப்டி கொண்டு போய்ரு எப்பவுமே அந்த ஒனக்கு இல்லாதத பத்தியே அத பத்தியே நீ பேசிட்ருந்தீனா அது கூட கொஞ்சொ தா ஸ்ட்ரெஸ் ஆகு நம்ம மனசு ஒரு இ த்துப்போன மனசு என்னைக்குமே எது இல்லையோ அதத்தா போட்டு இது இல்ல இல்ல நம்ளுக்கு இப்டி இருக்கு அப்டி இரு க்கு அதேத யோசிக்க தோணு ஆமா அதுனால அவுங்கவுங்க மனச அவுங்கவுங்கதா சந்தோஷமா வெச்சாகணு வேற யாருமே வந்து சந்தோஷப்படுத்த முடியாது நம்மள நாமளேதா சந்தோஷமா வச்சு பாத்துக்கணு க் கு வேற என்னா
வேறென்னா
சொல்லு எனக்கு உன்னோட டூரு இப்பவே வரு நீ போய் கொஞ்ச என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் பாத்தே அதுக்குள்ள இப்டி தள்ளி வெச்சுட்டாங்க
அடுத்த வருஷந்தா
அதா அதுல் அந்த டூரு மூணு நாள் தானே இருக்குன்னு சொன்னே
டூ டேஸ் தா
டூ டேஸ்னாலு நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு ஒரு ஸ்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு ஜாலியா இருக்கு அடுத்த வருஷம்னா என்ன ஒரு பிப்ரவரி மந்த் வருமா
தெரியில
அப்றோ இன்னொரு பக்கோ யோசிச்சா ஓகே அதுக்குள்ள நீ கொஞ்சம மணியு ஏர்ன் பண்ணிருவே அப்டின்ட்டு அப்டின்ட்டு தோணுச்சு அ அ நெக்ஸ்ட் இயர் இருக்குமா இந்த மாரி ஐ வி
அதா நெக்ஸ்ட் இயர் தான இருக்குன்றே ஃபோர்த்து செம்ல தேட் இயர்ல இருக்கு போயிட்டு இருக்காங்ளா என்னன் தெர்ல தேட் இயருக்கு வந்து மூண் நாள்
ம்
ம்
சேர் சேர் உனக்கு ஃபோர்த் இயர் வந்து உனக்கு காலேஜ் வந்து நீ இருக்கிற மாரி இருக்குமா இல்ல ஒர்க்குல போற மாரி இருக்குமா
ஞ்சு போவாங்க அந்த டைம் தா
அப்போ காலேஜ்ல அப்ப அவுங்க இருக்க முடியாதுல்ல
எக்ஸாம் மட்டு வந்து எழுதிப்பாங்க
அப்போ ஃபோர்த் இயர் எல்லாருமே வேலைல தா இருப்பாங்ளா
யாருக்கு இன்டன்ஷிப் கெடச்சிருக்கோ அவுங்க இருப்பாங்க
மத்த ஸ்டூடண்ட்ஸு
க்ளாஸில தா இருப்பாங்க அவுங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைய்னிங் போய்ட்ருக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைய்னி்ங் போய்ட்ருக்கு
ஓ ஓகே ஓகே இப்ப நீ சொன்னில உங்க காலேஜ்ல ஃபஸ்ட்டு டூ ஹன்ட்ரட் த்ரீ ஹன்ட்ரட் எடுக்கறாங்கன்ட்டு அப்றோ மத்த ஸ்டூடண்ஸ்ல்லா என்ன பண்ணுவாங்க
மத்த ஸ்டூடெண்ஸ்ல அதோட கம்மியான பேக்கேஜுக்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க
ஓஹோ அப்ப பெஸ்டான இன்டர்வியூல இந்த மாரி ப்ரி பெரன்ஸ் இருக்றவங்கதா ஓகே ஓகே அதுக்கு எப்டி சூஸ் பண்றாங்க தனியா டெஸ்ட் வெப்பாங்களா
இல்ல அந்த கோடிங்ஸ் கில்ஸ் இதெல்லா வெச்சுதா
அது எப்டி அதுக்கு எக்ஸாம் தனியா கன்டக்ட் பண்ணி வெப்பாங்களா இல்ல எத வெச்சு
ப்ளாட்ஃபாம் இருக்கு ப்ளாட்ஃபாம் இருக்கு அதுலல்லா ட்ராக் பண்றாங்க அப்ற வந்து இந்த க கோடிங் காம்படிஷன்ல்லா வின் பண்ணிருப்பாங்கல்ல அதல்லா எடுத்துப்பாங்க
கோடிங் ப்ளாட்ஃபாம்னா அது எப்டி ஆன்லைன்லயே டெஸ்ட் மாரி எல்லாத்க்கு கன்டக்ட்
ப்ளாட்ஃபாம்ன்றது ஆன்லைன்ல இருக்கு தியா நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லா அதுல வந்து நம்ம போட்ருக்கற கவுண்ட் எல்லா இருக்கு காலேஜ் அத எல்லா அது அதுலல்லா அதெல்லா வந்து ட்ராக் பண்றாங்க பண்ணுவாங்க
ம் ம்
ம் அதோ பண்ணுவாங்க இந்த காம்படிஷனு எல்லாம் பாப்பாங்க ஹக்கத்தானு அது இதுன்ட்டு
இப்போ நீ எது லேக் ஆகுற நீ நனைக்கற
நா எல்லாமே லேக் ஆகார நா நனைக்கிறேன் மொத்தமா ஆரமிக்கணும் அது பெயின் ட்ரீசன் நாந்தா
ம் சேர்ஸ் இல்ல அது தெரியுதுல்ல ஒனக்கு அப்ப நீதா உன்னைய சரி பண்ணிக்கர்ணும்
உம்
ம்
எனக்கு எல்லாமே தெரியுது எங்க தப்பு பண்ற யார் மேல ய மேல தப்புருக்கு என்ன தப்பு பண்றன்ட்டு ஏனால அந்த லூப்ப விட்டுதா வெளிய வர முடியல மொல மென்டலி ஸ்ட்ராங்க் ஆகணும் அதா எல்லாத்தையு இது பண்ணுது ஒடனே அழுதறேன் ஒடனே கோவப்பட்றேன் எரிச்சலா ஹலோ கேக்குதா
ம் கேக்குது என்ன சொன்ன
எல்லாமே தெரியுது எனக்கு வேற எதோருக்கு என்ன தப் பு பண்றேன் எது மாத்திக்கணு ய மேலதா தப்புருக்கு எல்லாமே தெரியுது என்னால அதுல அந்த லூப்ல இருந்து வெளிய வர மு டில மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கறனால ஒண்ணுமே பண்ண முடியலன்றனால டக்கு டக்குனு அழுதர்றேன் டக்குனு கோவப்பட்றேன் இது அஃபெக்ட் ஆகனோனே என்னால படிக்கவும் முடில எதுவுமே பண்ண முடி அ எப்ப பாத்தாலு பரபரப்பாவே சுத்தீட்ருக்க
எதனால ஒனக்கு இப்படியாச்சு
வீட்டல நடக்கறனால தா
உம் அது எதுக்கு நீ மைண்ட் பண்ற
தெரியில்ல
அதுக்கு ய நீ ரெஸ்பாண்ட் பண்ற அதுக்கு எப்டி ரியாக் பண்ற அது யே ரியாக் பண்ணும் ரியாக் பண்ணா ஒனக்கு தான அது சஃபர் ஆகுது
நா ரியாக்ட் பண்ணாலு நா சஃபர் தா ஆவ ரியாக்ட் பண்லனாலு சஃபர தான ஆகறேன்
அப்போ ஓமேலதா மிஸ்டேக்கு
ம்
ம் அதுக்குதான் நா நீ டெய்லியு தியானம் பண்ணு நீ நல்லாருக் கூனுனா ஒரு பத்து நிமிஷமாது நீ தியானோ பண்ணிதா ஆகணும்
ம்
ம் ஏன்னா அவங்கவுங்க மென்டலி தான் அவங்கவுங்கதா பாத்துக்க முடியும் ஏன்னா அடுத்தவங்க வந்து சரி பண்ண முடியாது நம்ம சந்தோஷமா இருக்கனோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது நம்ம முடிவெடுத்தாதா நம்மளால வந்து அத இது பண்ண முடியும் ஹலோ
ஆ
ஓகே அடுத்து இதுல கனெக்ட் ஆகலாமா
அடுத்த இது லாஸ்ட்டு
ஆ ஓகே
உம்